ஹ ஹாய்டடி எப்டி இருக்க
உம் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க
நான் நல்லா இருக்கிறேன் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நாலாம் தேதி வரைக்கும் நல்லா இருப்பேன்
உம் நீ எப்போ ஊருக்கு போற
ஊருக்கு ரெண்டாம்ந்தேதி போறேன் மூணாந்தேதி ஒரே ஒரு நாள் ரெஸ்ட் எடுப்பேன் நாலாம்ந்தேதி கிளம்பு மறுபடியும் ஓடு ஓடு ஓடு ஓடுன்னனு ஓடிக்கிட்டு
நானு அந்த நாலு அஞ்சு லீவ்வு பேட்டலாமான்னு பாக்குறேன் கெழந்தைஙாகலுக்கு எனக்கும் உடம்பு சரியில்ல
ஆ
அப்புறம் தொட்டி எங்களுக்கு வந்து தொட்டி தண்ணி நிக்காம இருக்கு அதுக்கு நாளைக்கு தான் போய் பூசு போறாங்களாம் அப்பறம் நாலு நாள் கழிச்சு தான் தண்ணி விடணும் கெழந்தைங்களை கூட்டிட்டு போயிட்டு அங்க தண்ணி இல்லன்னா ரொம்ப சிரமமா போயிரும்
ம்
அத்தான் என்ன பண்றதுன்னு தெரியல அதான் ஒரே யோசனையா இருக்கு இருக்கு என்ன பண்றதுஆ ஆ பேசாம இப்டி பண்ணிக்கலாமா அப்டி பண்ணிக்கலாமான்னு யோசிச்சந்தேன் அப்பறம் எங்க வீட்டுலதான் அவர் வந்துட்டு உனக்கு உடம்புச்சிடலங்கிற நாலு அஞ்சு லீவ் போட்டலாம் அதுக்காக இங்க ஏன் வராட்டி நான் நெக்ஸ்ட் சண்டே வந்து கூப்பிட்டு வந்துறேன்
ம்
ம் சாட்டர்டே வந்தா கூட சண்டே சண்டேல நம்ம வீடல இருந்துட்டு மண்டேல இருந்து ஸ்கூலுக்கு அனுப்பி போ அப்டின்னுாரு
ஏன்னா எனக்கு தெரிஞ்சு நானும் பாத்தேன் எனக்கு நாலாம் தேதின்னனு சொன்னோனேும் செரி திங்க கிழமையாதான் இருக்கும் அப்டின்னு நினைச்சேன் அப்பறம் தான் பாத்தா அது வியாழக்கிழமை வியாழன் வெள்ளி வச்சுட்டு மறுபடியும் சனி ஞாயிறு இருங்கும் போது லீவு் தான் வரும் அப்டின்னு யோசிச்சா செரி எப்டியாயிருந்தாலும் நம்ம போய்யி ஆகணும் நா போயிட்டு பிரவுன் ஷீட் எல்லாம் போடணும் அத நாம்ம தான் போய் பண்ணணும் சேர ரெண்டாம் தேதி போயிட்டு மூணாந்தேதி ஸ்கலுக்கலாம் போய் பேயிட்டு ஃப்பீஸை கட்டனதுக்குஅப்பரம் தான் போயிட்டு புக்க எல்லாம் வாங்கணும் வாங்கி நம்ம போட்டு எடுக்க எப்படி திங்க கிழமைதான் சப்மிட் பண்ணுவேன் அப்டின்ட்டு செரி கிளம்பலாம் அப்பறம் இங்கிருந்து நான நியூஸ் பாத்ததுமே நான புக் பண்ணிட்டேன் ஏன்னா ட்ரெயின் டிக்கெட் கிடைக்காது பஸ் டிக்கெட் ஜாஸ்தி தீ ஆயிரும்
ஆமா எல்லா ரிட்டன் ஊருக்கு போவாங்கள
இந்த வேலத்தனம் யன் ரிஸ்க் எடுத்துட்டு அப்டின்ட்டு போட்டுட்டேன்
செரி செரி நான என்ன பண்ணேன்னா ஆ முதலே ஸ்டார்ட்டிங்கே ஃபீஸ் கட்டுங்கன்னு அலேன்ஸ் பண்ணோனேயே பஃபீஸ் கட்டிட்டு ரெண்டு போயிருக்கோம் கட்டி எப்போ வன் மந்த்து ஒன் மந்த்து ஆர் டுவென்டி டுவெண்டிஃபை டேஸ் ஆச்சு அந்த அதுக்குல்லயே வ ந்து யூனிஃபார்ம் வாங்ஞ்கெண் சொல்லி அதுக்கொருக்கா அனோன்ஸ் பண்ணாங்க யூனிஃபார்ம் மெட்டீரியல் வாங்கி அங்கே டெய்லர் வருவாங்க இவுங்க அப்ப ஸ்கூல் முடிஞோனே டெய்லர் வந்தங்கட்டி இவங்கரெண்டுபேத்தி கூப்ட் கொண்டுப்போய் அளவுஉ குடுத்து ஹ தெக்கரக்கு கொடுத்தா அங்க யூனிஃபார்ம் மெட்டிரியலு வாய்ங்கொடுத்துட்டு வந்து ட அப்பற புக் ஸ்ஸு வந்து ஃபீஸ் கட்டி ஒரு டுவெண்டிஃபை டேஸ்க்கல வந்து புக்ஸ் வந்துருச்சு ஹ புக்ஸ் குடுக்குறாங்கன் சொண்ணன்ன நா போய்ட்டு எல்லா பாத்து வாங்கிட்டு வன்ட என்ன பண்டாங்க பாப்பாக்கு தம்பி தம்பிக்கு ஷூ குடுத்துட்டாங்க பாப்பாக்கு ஷூ குடுக்கல ஹ
அப்பற
போய்ட்டு என்ன பண்ணே ப போன வார ஊருக் போய்ட்டு நா அவரு போய்ட்டு கொழந்தைங்களு தேவையான அந்த பேக் கு லஞ்சு பேக்கு இதல்லா வந்து போய் வாங்கி வச்சுட்டுவாரு அப்பற அட்டையலா போட்டு வச்சுட்டு இப்பத்தா ஊருக்கே வந்த நேத்தா வந்த
உஹம்
எல்லா கம்ப்ளீட்டா அட்டையல்லா போட்டு பேரெல்லா ரெண்டு பேத்து எழுதி வச்சுட்டு நம்மதான போட்டாகணு இந்த டைம் வந்து உஹம் இந்த டைம் வந்து பிரவுன் ஷீட் பொல்ல இப்ப புதுசா மார்க்கெட்டிங்ல டிக்கரொ கிழிச்சா ஒட்டிக்குள்ள
ஹா நானு பாத்த பாத்த ந்தடு டிரான்ஸ்பரண்டா
ஆமா முப்பது ஷீட் என்னமோ வாட்டர் ப்ரூஃப்போட ந அது மாரி ஒரு மூணு செட்டு ஆடர்ரு போட்ருந்த ஒவ்வொன்னுய்யு முப்பதுன்னு தொண்ணூறு பீஸ் ஆடர்ரு போட்ருந்த அப்பற அந்த வாங்கி அட்டைய போட்டு லேபுள ஒட்டி குடுத்துட்ட ஆஹ் அது வந்து நீ நாலாந்தேதி ஸ்கூலுக்கு போனா நாலாந்தேதி வாங்கி வச்சிருவாங்க இல்ல அப்டின்னா ஆஹ் எட்டா தேதிதா
சேரி சேரி எந்த எப்டியாருந்தாலு திங்க கிழமதா எனக்கு தெரிஞ்சு வாங்குவாங்க
இத இங்க வாங்கியெல்லா வைக்க மாட்டாங்க என்ன பண்ணுவாங்கன்னா கொழந்தகிட்டயே கொடுத்துருவாங்க
உம்
தா வாங்கி வைப்பாங்க கொழந்தைங் கிட்டயே குடுத்துட்டு பீரியட் வைஸ் அன்னிக்கு என்ன பீரியடோ அதுக்கான புக்ஸ்ச மட்டும் எடுத்துட்டு வர சொல்லிருவாங்க இந்த ஸ்கூல்ல
சேரி சேரி இங்க என்னன்னா மூணு டேம்க்கு குடுத்துருவாங்க நம்ம செக் பண்ணி வாங்கிட்டு ஃபஸ்ட் ம்முக்குள்ளது மட்டும் டு பிரவுன் ஷீட் போட்டு ஃபுல்லா அம்சுடுங்க அப்டிபாங்க அவுங்க நோட்டு வாங்கி வச்சுக்குவாங்க புக்கல்லா நம்மகிட்ட கொடுத்துருவாங்க நோட்டுங்க போது அவங்க கிளாஸ் ஒர்க் எல்லா எழுதுறதுக் வேணு அதுக்கப்பற போக போக டைம் டேபுள் போட்டதுக்கு அப்பற என்ன பண்ணுவாங்கன்னா புக்கல ஏதாச்சு எழுத வேண்டிதுருக்கு அப்டின்னா எப்டியாந்தாலு டேர்ம் புக்கு மொத்தமா எல்லாமே ஹ் மேக்ஸு சயின்ஸு அப்டிங்கறது ஒரு புக்கு தமிழ் இங்கிலீஷ்ங்கறது ஒரு புக்குருக்கு அத போக போக என்ன பண்ணிருவாங்கனா அதையு சேத்து கொண்டு வர சொல்லிருவாங்க அப்பறதனியா ஸ்கிரிப்சர்ன்னு ஒண்ணு இருக்குது வ்னுக்கு இந்த பைபிள் ஹ க்கிரிப்சர் வந்துட்டு ஹ மாரல் சயின்ஸ் வந்துட்டு படிக்கிறவங்க மாரல் சயின்ஸு அ கிறிஸ்துவ பாடம் க்றது வந்து கிறிஸ்துவ படத்துக்கு தனியா இருக்கு சோ யாரு கென்ன வேண்மோ மோ படிச்சுக்கலா ப்டின் சொல்லிருக் ந்த ஸ்கிரிப்சரு அதுக்கப்புற அடிஷ்னலா டிராயிங் புக்கு இதல்லா சேந்து வந்துரு அப்டியே சோமத்துட்டு போவா
இவுங்க்ளுது என்ன பண்டாங்கன்னா இந்த டைம்மு எனக்கே ஆச்சிரியமா இருக்குது ரோபோட்டிக் ஏஐணு ஒரு புக் கொடுத்துட்டாங்க
ஆமா எங்க எங்க அண்ணனும் சொன்னாங்க அஹ் எங்க அண்ணா இப்ப வந்திருந்தாங்க ஒரு விசேஷத்துக்கு பாத்துருந்தேன் அப்ப சொன்னாங்கப் பையனுக்கு ஏ ஐ ங்கிற ஒரு சப்ஜெக்ட் வந்துருச்சு அப்டின்னு அவ செவன்த்து என்னமோ படிக்கிறா புதுசா வந்துருக்கு பைய காலேஜுக்கு போறா ஆனா அவ இப் இப்பந்தா ஏ ஐ வந்துட்டு படிக்கிறா அப்டின்ட்டு அவ இப்ப வந்து ஏ ஐ க்கு தனியா வந்துட்டு கோர்ஸ் வந்திருக்குன்னு அத சேத்து விட்ருக்கண்டா ஆனா பையனுக்கு சின்ன பையனுக்கு வந்துட்டு ஸ்கூல்லயே வந்து வந்துருச்சுன்னு சொன்னாரு அவரு
ஆமா இப்ப ஃபோர்த்துல இருந்தே குடுத்துட்டாங்க தம்பிக்கு ஃபோர்த்து பாப்பா சிக்ஸ்து போர்த்ல யிருந்தே குடுத்துட்டாங்க ம் போன வருஷோ கம்ப்யூட்டரு கம்ப்யூட்டர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே வருது
ஆஹ்
கம்யூட்ரு சம்பந்தமா வரது பஸ்டாண்டர்ல இருந்தே வருது லேப் பஸ்டாண்டர் லேருந்து தேருக்கு
உம் உம்உம்
ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்தே இதான் மானிட்டர் அப்போ அங்க வந்து கூப்பிடுவாங்கல்ல இதா மானிட்டர் இதா சி பி யு இதா கீபோர்டு அது மாதிரி சொல்லி குடுத்துர்றாங்க அதுக்கப்றோ எப்டி ஆன் ஆஃப் பண்றதுங்கிறத சொல்லி குடுக்குறாங்க செகண்டு தேர்டு அது மாரி வரும்போது து ஆஹ் அவங்க இப்ப வந்து ரோபோட்டிக் ஏ ஐ குடுத்துருக்காங்க அஹ் பாத்தா ஒரு சில புக்ஸ் எல்லா பேரு இங்கிலீஷ் புக் எல்லா ஒரு மாரி நம்மளுதெல்லா எப்டி இங்கிலீஷ்னு குடுத்துருப்பாங்க இதெல்லா வேற பேர்லயே குடுத்துருக்காங்க பாத்தா நம்மளுக்கு தெரிய மாட்டேது ஓ இது இங்கிலீஷ்தானவா இது கிராமர்தானவா அப்டின்னா அப்ற பாத்தா ஆ மேக்ஸ் எல்லா பாத்தோம்னா அட்வான்ஸா போகுது ஆ தேர்ட் வரைக்கு என்ன பண்ணிருந்தாங்கன்னா மூணு ஆஹ் போன வருஷம் வரைக்குமே ஆ பாப்பாவதுமே வந்து ஆ மூணு டெர்ம் புக்கா பிரிச்சு குடுத்துருந்தாங்க ஆஹ் தம்பிதும் பாப்பாவுதும் இந்த வருஷம் என்ன பண்ணிட்டாங்கன்னா சிங்கிள் புக் நாம படிக்கும்போது ஒரே புக் இரு க்கும்ல அது மாரியே ஒரே புக் க்கு இருக்கு ஃபோர்த் படிக்கிறது வந்து நம்ம டுவெல்த்துல படிச்ச புக்கு கூட இருக்கு
உம் ஹும் ஆமா பின்ன எல்லாமே வந்து அப்கிரேட் ஆயிட்டே போகுது ஏஐ இதான் ஃபுல்லாக எல்லான்னு போட்டாச்சு இப்ப அதா சொன்னன்ல இந்த இப்ப ஃபோர்த் ஸ்டாண்டர்ட்கே ஏ ஐ வந்துர்ச்சு அப்டின்னா அடுத்தடுத்து அப்கிரேட் ஆயிட்டுதா இருக்கு
அது இவங்க இப்ப எப்டி குடுத்துருக்காங்கன்னா மேக்ஸு சயின்ஸு தமிழு இங்கிலீஷு ஆஹ் சோசியல் சயின்ஸு அதுக்கடுத்தது வந்து ஜென்ரல் நாலேஜுன்னு ஒரு புக்கு அதுக்கப்புறோ வந்து இன்னொரு ஏதோ புக்கு சம்திங் ஏதோ ஒண்ணு வரு அது பேர் வேற எனக் தெரியல அப்றோ ஹிந்தி இருக்கு அதுக்கப்புறோ ரோபோட்டிக் ஏ ஐ மெயின் மெயின் இதுல கொண்டு வந்துட்டாங்க ரோபோட்டிக் ஏ ஐ சேரின்னு இதுல கொண்டு வந் த்தாங்க அப்ப கிட்டத்தட்ட பத்து புக்குக் பக்கோ இருக்கு டிராயிங்கோட சேத்து பத்து வருன்னு நெனைக்கிறே பத்தோ பன்னெண்டு புக்கோ அதுல வந் து ஹேண்ட் ரைட்டிங் கொண்டு வன்டாங்க என்ன பண்ண கம்பல்சரி வந்து தமிழ் ஹேண்ட் ரைட்டிங் புக் இங்கிலீஷ் ஹேண்ட் ரைட்டிங் புக்
இங்க இவனுக்கு போனாதான் தெரியு என்னென்ன அப்படின்னு இவனுக்கு மூணு புக்குமே இருக்கு தமிழ் இங்கிலீஷு ஹிந்தி மூணுக்குமே வந்துட்டு ஹேண்ட் ரைட்டிங் இருக்கு டெக்ஸ்ட் புக் இருக்கு இங்கிலீஷுக்கு என்னன்னா தனியா கிராமர் ட்ரோ அப்டின்ட்டு ஒரு புக் வந்து குடுத்துருப்பாங்க
அது போன வருஷம் வந்து எப்டி கொடுத்துருந்தாங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் ஒர்க்புக் இது வந்து ரீடர் இது வந்து ரீடர் இங்கிலீஷ் ரீடர்னா அது ஒர்க்புக் மேக்ஸ் ரீடர் மேக்ஸ் ஒர்க்புக் இப்டி மாத்தி மாத்தி கொடுத்ருந்தாங்க இந்த வருஷம் இப எப்டி பண்ணிட்டாங்கன்னாஹ ஒரே மாரி குடுத்துட்டு நோட்ஸ்ல நீ எல்லாமே நோட்ஸ்ல எழுதுற மாரி
ஹ் ஹம் சேரி சேரி
அதுக்கு ஆன்சர் அதுலயும் பண்ணலாம் பிளஸ் நோட்ஸ்லயும் மேத்த கொஸின்ஸ் வந்து நோட்ஸ்லய எடுக்கலாம் அந்த மாரி குடுத்துட்டாங்க
சேரி சேரி எப்டியாவும் ஒண்ணு எல்லாம் படிச்சா சே சேரி
யோ எனக்கு உ என் என் பொண்ணு நினைச்சா கூட பிரச்சனை இல்ல என் பையனை நினைக்கும்போது பயமா இருக்கு நம்ம தலைவரு ஏ பி சி டி தெரியாமே தேடு வரைக்கும் வந்துட்டாரு தேடுலதான் ஏ பி சி க் கஷ்டப்பட்டு படிக்க வச்சது அவருகூ போனு டிவி போனு டிவி இருந்தா போதும் ஆஹ் இனி போர்து புக்க பார்கக்கும்போது எனக்கு கிருகிருன்னு எனக்கு கிருகிருன்னு வருது ஏன்னா இவரு எழுதாம உடுறதெல்லாம் நான் தான் எழுதுறேனா
அப்டி பண்ணேனா எப்டி அவன் படிப்பான்
வேற வழி இல்ல என் பொண்ணு எழுத சொல்லி குடுத்துட்டுறாங்க மிஸ்ங்க அவனை எழுதவக்கவே மாட்டறாங்க அவனை அவன் எழுத மாட்டறான் அவன் சொல்ல மாட்டறான் அவன் கேடக்க மாட்டறான் அப்டின்னா என் பொண்ணு கிட்ட குடுத்து ஸ்கூல்ல எழுத சொல்லிடுறாங்க நான எழு இங்க வந்து ஒரு ரெண்டு மூணு டைம் எழுது எழுது அவனவே எழுத வச்சு கொடுத்தா ஹேண்ட் ரைட்டிங் நீட் இல்லைன்னு சொல்லி கிழச்சு கொடுத்துவிட்டுறாங்க
அப்ப நீய் போய் கம்ப்ளைண்ட் பண்ணு எங்க அவன் ஹண்ட் ரைட்டிங்காக பாத்தீங்கன்னா அவனுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் வரும் அவன் எப்படி படிப்பு ஆ இது வந்து நல்லது கெடையாதுன்னு போய் கேளு
சொல்லி பாத்தா கெந்தைங்கள கார்ணர் பண்ற மாரி பண்றாங்க அதனால நான எதுவுமே சொல்றதுல்லா நான போய் எக்ஸ்கிவ்ஸ் பண்ணில்லாம் கேட்டன் தெரியுமா மேம் நீங்க புக்க கொடுங்க நான வந்து படிக்க வச்சுக்கிறேன் வீட்டுல நீங்க குடுக்குற கொஷின் ஒரு மாரி ஆன்சர் ஒரு மாரி இருக்கும் நான் ஒரு ஆன்சர் எடுத்தேனா ஒரு மாரி இருக்கும் எனக்கு அதுக்கு வந்து ஒரு சாம்பிள் மட்டும் கொடுங்க நான வந்து அவனை எழுத வச்சுக்கிறேன் அவனை படிக்க வச்சுக்கிறேன்னு சொன்னா ஆ அவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒண்ணும் பண்ண முடிய மாட்டேங்குது நம்மளுக்கு டென்ஷன் தான் ஆகுது
ஏ அப்டி எல்லாம் பண்ணாத அவனுக்கு தான் இது இதாகும் ஒன்றும் இல்லன்னா வேற ஹேண்ட் ரைட்டிங் நியே இல்லனா போசம எழுதுறதுக்கு பேசுகறதுக்கு வீட்டிலயே பண்ணு ஓகேவா
ம் செரி ஓகே டி சேரி ஓகே ம் பாய் டி